ஹலோ கேக்குதா தோழி ஆ சரிங்க தோழி ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோழி இறை ச்சிய கழுவி அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு மஞ்ச
ஏ இஞ்சி பூண்டு அ போட்றோ அந்த இதுலயே
மா அந்த அந்த கவிச்சி வாடை இருக்குல்ல தோழி அது இல்லாம இருக்கு வேற ஒன்னு கெடையாது, இப்ப நம்ம அவங்க முன்னாடியே வெட்டி வெச்சிருந்து நம்மள்ட்ட குடுக்குறாங்களா என்னனு நம்மளுக்கு தெரியாதுல்ல அதனாலதா வந்து அந்த இஞ்சி பூண்டு போட்ட அந்த க அந்த அந்த ஸ்மெல்லு நம்மள்ட்ட வெளில வராம பாத்துக்கு தோழி அது மா ரி அடுப்ப பத்த வச்சு நம்ம பாத்தீங்கனா வானலியில வந்து எண்ண ஊத்தி இஞ்சு பூண்டு பேஸ்ட்ட நல்லா வதக்கிக்கணு ஃபர்ஸ்ட் அதுக்கப் பறோ பாத்தீங்கனா நம்ம பட்ட கிராம்ப பாக்கெட் ஒண்ணு விக்கியுல்ல தோழி கடையில மளிகை கடையில அத வாங்கி அந்த க கெட் கட் பண்ணி அப்டியே போட்டுறது வெங்காயோ, கருவேப்புல, அ தக்காளி இதெல்லா போட்டு வதக்கிட்டு தோழி ஆ அதுல நா வந்து உருளக்கெழங்கு இருக்குல்ல அது போடுவே தோழி, உருளைக்கெழங்க கட் பண்ணி அதையு போடுவே, ஆ ஆமா தோழி,
வெந்துறாது ஜாஸ்தி
இல்ல இந்த சிக்கனுக்கு அதுக்கு கரெக்டா இருக்கு பாத்தீங்கனா தோழி ஏன்னா பொடிசா போட் ட்டோன்னா லாஸ்டா போட்டுக்கலா நம்ம கொஞ்சோ பெரிய துண்டா போட்றோம்ல ஒரு உருளக்கெழங்கையே நாலா கட் பண்ணி போடுவோங்க கொஞ்ச வேகறத்துக்காகு அதனால உருளக்கெழங்கு போட்டு சிக்கனையும் போட்ருவோ தோழி, அதுக்கப்பறோ பாத்தீங்கனா சிக் கன் மசாலா இருக்குல்ல சிக்கன் மசாலா வந்து போட்டுட்டு கொழம்பு தூள் இது ரெண்டையு
எது சிக்கன் போட்றதுக்கு முன்னாடியே
ம் சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்பறோ
ஓகே, ஓகே, ஓகே.
நம்ம சிக்கன் மசாலா தூளுனு கடையில விக்கிம் தோழி அதயே வாங்கிக்கலா ஆ நம்ம வீட்ல உள்ள கொழம்பு தூள் இருக்குல்ல அதுவு போட்டு அதோட என்ன பண்ணலா கொஞ்சோ ஜீரகோ கொஞ்சோ மெளகு தூள் மெளக அரைச்சு போட்டாலு பரவாயில்ல இல்ல கடையில வி க்க கூடிய வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலும் பயன்படுத்தினாலு பரவால்ல போட்டு தண்ணி கொஞ்சமா ஊத்தி கொஞ்சோ ஒரு நாலு பெசறு விட்டு கெளறி வுட்டுட்டு வச்சுட்டு கொஞ்சமா முந்திரி ஊற முன்னாடியே ஊற வச்சுப்பே நா பாத்தீங்கனா அப்டி இல்லேனா பாதாம் முந்திரி
முந்திரி மெளகாயு வைப்பீங்களா
ஆஹ முந்திரி அ கசகசா பாதாமு கொஞ்சோ தேங்கா இது நாளையும் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி கடைசியா ஊத்தி எறக் கினிங்கனா நம்ம அந்த பாய் வீட்ல எல்லா குடுப்பாங்கல்ல கல்யாண வீட்ல எல்லா பிரியாணி அந் அ அந்த அந்த ஒரு சுவை வந்து அதுல கெடைக்கு தோழி பாத்தீங்னா ஆ அதுதா வந்து சில பேரு என்ன பண்ணுவாங்கனா ஒரு நேரோ இப்டி செய்வ இன்னொரு நேரோ பாத் தீங்கன்னா மெளகு ஜீரகோ அ சோம்பு அ இஞ்சி பூண்டு இது அஞ்சையுமே சரி சமமா அரக் ஞ்சி பாத்தீங்கன்னா என்னோட ஆ என்னோட அலுவலகத்துல பையன வேல செய்யறவங்க தோழி வந்து அப்டித்தா செய்வாங்க அவங்க எடுத்துட்டு வந்து அந்த டிபன் பாக்ச ஓபன் பண்ணாலே அவ்ளோ ஒரு மனம் வரும் பாத் திங்கன்னா நாங்கல்லா தனி தனியா போடும் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து முஸ்லீம் ம் ம் அ க்கறாங்கனால அவங்கள்ட்ட அவங்க கத்துக்கிட்டாங்களா அவுங்க சொன்னாங்க இஞ்சி பூண்டு அ மெளகு சோம்பு ஜீரோ இது அஞ்சயுமே சரியான அளவு எடுத்து அரைச்சு சேத்து அர ச்சி போட்டு பாருங்க அந்த டேஸ்ட் வந்து வேற மாரி இருக்கும் அப்டின் சொல்வாங்க பாத்தீங்கன்னா ஆ அதயு செஞ்சு பாத்திருக்கேன் அதுவும் நல்லா ஆன வாசனையா இருக்கும் பாத்தீங்கன்னா ஆ ஆ அதனால ஒவ்வொத்தவங்க ஒவ்வொத்தவங்க கைப்பக்கும் ஒன்னு ஒன்னு இருக்கு இல்ல தோழி நம்ம என்னதான் நான் சொன்னாலும் செறிதான் அது செய்யறவங்க மெத்தடு செஞ்சாதான் அது வந்து வரும் பாத்தீங்கன்னா என்னோடடைய தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா நா பிரியாணி ஓரளவுக்கு செய்வேன் தோழி பாத்தீங்கன்னா
ம்
பிரியாணி செய்வேன் மீன் கொழம்பு ஏன் வப்ப அ சாம்பார் எனக்கு புடிச்சது சைவம் தான் அதிகமா புடிக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா சைவம் தான்எனக்கு ரொம்ப பிரியர் நா வந்து மீனு கோழி ஆடுலாம் சாப்ட மாட்டேன் செய்யறதோட நிறுதி ப என்னோட கணவருக்கும் பையனுக்கும் ரொம்ப புடிக்கும்னால நா செஞ்சு குடுப்பன்
ஆ நீங்க டேஸ்ட் பாக்காம எப்டி செய்றீங்க
அ புரியில தோழி
டேஸ்ட்டு உப்பு இதலெல்லாம் தெரியும்
ஆ அதெல்லாம் போட்டு போட்டு பழகி போயிடுச் சி தோழி அதனால வந்து ஆ ஆமா திருமணம் முடிஞ்சு பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஓ
இப்ப ஸ்டாப் பண்ணிட்டீங்களா
இப்ப இல்ல நா ஜின்ன வயசுல இருந்தே சாப்ட மாட்ட
அப்படியா எங்க அக்காவும் போது சாப்பட நிறுத்திட்டாங்க
அப்புடி என்னோட கணவருக்கு ரொம்ப புடிக்கும் அதனால நா வந்து அத கத்துக்கிட்டு அ அது அதுலதான் செய்றது தோழி வந்து கல்யாணத்து முன்னாடியே பண்ணோம் பேசிப்போம்ல தோழி அந்த மாரி பேசுறப்ப அவங்களுக்கு வந்து மீன் கொழம்பு ரொம்ப மடிக்கும் அப்டிபாங்க சேரி அவங்களுக்கு புடிச்சத கத்துப்போமேன்னு கத்துக்கிட்டு அம்மா ட்ட சொல்லி கத்துக்கிட்டேன் ஆ ஆமா அது தானா அது என்ன தான் நம்ம செஞ்சாலும் புடிச்சவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆசையோட செய்ற ப அது இன்னும் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அ அப்பறோ அப்பறோ பாத்தீங்கன்னா சண்டச்சரவ எல்லாம் வரதான் செய்யும் பாத் ஏன்னா ஆனா இப்ப இருக்கறப்ப இப்ப நீங்க இ இப்ப என்ன அந்த திருமணத்துக்கு முன்னாடி உள்ள இருக்க மாருங்க அந்த லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா போகு அவுங்களுக்கு என்ன புடிக்கு ஏது புடிக்குனு பாத்து பாத்து ஒன்னென்னு செய்யறப்ப இருக் கும் பாருங்க அது வந்து இன்னு நா ஒரு பின்னாடி ஒரு பத்து வருஷோ கழிச்சு யோச்சப்ப நாமாளா அப்டி இருந்தோ நம் அம்மாப்பா வீட்ல ஒன்னுமே தெரியாம வந்து இப்ப இவ்ளோ தூரோ சமைக்கறமே அப்டின்டுன நானே சமையல் பக்கமே போ மாட்ட அக்கா தா அக்கா எல்லா ரெண்டு பேருல செஞ்சிருவாங்க அவு உங்கள கல்யாணோன்னு பேசி முடிச்சதுக்கப்புறோ பாத்தீங்ன்னா அவுங்களுக்கு புடிச்சத கத்துக்கணுனு கத்துக்கிட்டு இன்னைக்கு அம்பது பேருக் கூட சமைக்கலா அந்த அளவுக்கு வந்து முன்னேறி வந்துட்ட ஆ ஆ சமைப்பந்தோழி சமைப்பந்தோழி நா எங்க வீட்டுல எதாவ்து ஒரு ஃபங்க்ஷனா ஒரு நாலு மரக்கா அஞ்சு மரக்கா போட்டு பிரியாணி செய்வே தோழி
ஆ
ஆ அந்தளவுக்கு ஓரளவுக்கு செய்வே
ஆ நா பண்ணா நல்லாவே இல்ல நா பண்ண பாத்தீங்கன்னா மசாலாவே ஒட்டாது பிரியாணியில அப்டியே சும்மா சும்மா கலரு கலரே இல்லாம அப்டியே வந்துரு
கலரு தேவ இல்ல தோழி க இல்லல்ல கலரே தேவ இல்லையே தோழி நீங்க
இல்ல அந்த மசாலா போட்றோல அதுவே அது தெரியாம நா பாட்டுக்கு நெறைய போட்டு சோறா செஞ்சு நல்லாவே இல்ல ஆனா குக்கர் குக்கர்ல செஞ்சா எனக்கு கர்ட்டா வந்துரு ஆனா இந்த ஃபைல ம் குக்கர்ல வந்துரு அது நா யூடியூப் பாத்து பண்ணிடுவே ஆனா இந்த இந்து இந்த பானைல பண்ணும் போது அளவு தெரியாம ம் அது தெ ரியாது அதா ஒன்னு அடி புடிச்சிரு இல்லாட்டி மசாலா வராது இல்லாட்டி பிரியாணி ஸ்மெல்லே இருக்காது
அப்படியா தோழி ஆ ஆ ஆ ஆ
குக்கர்ல கூட சும்மா குக்கர்லையு ரெண்டு மூணு பேருக்கு தா தெரியு அளவு அதுக்கு மேலன்னா நம்ம மசாலா தெரியாது நல்லாவே
ஆமா ஆமா ஆமா தோழி ஆமா தோழி அதா அதாதா இன்னு கொஞ்சோ உங்கள வந்து இன்னு கொஞ்சோ வள த்துக்கோங்க ப ஏனா இன்னொரு குடும்பத்துக்கு நம்ம போறப்ப தோழி வந்து அங்க நம்ம ச கணவரோட உடன் பிறந்தவர் சொல்லுவாங்க சொந்தகாரவங்கன் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு சோதன வெப்பாங்க பாத்தீங்கன்னா அதல்லா கடந்து வரணுல அதா அ உண்மையாவே வந்து தனிப்பட்ட முறைல சொல்லணுனா வந்து ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப்ன் ஒண்ணு இருக்கு கணவர் நல்லபடியா அமஞ்சுட்டோன் வெ ச்சுறிங்ளந்தோழி எத வேணாலு நம்ம வந்து எவ்ளோ ப்ரெச்சன வேணாலு தாங்கிட்டு போய்ர்லா கணவர் மட்டு செரியா அமையலன் வெச்சுக்கோங் லைஃப்பே போச்சுன்னுங்கற மாறி ஆய்டு வந்து
ஆ
செல நேரோ விட்டு குடுத்து போனு செல் நேரோ சண்ட வரு எல்லாமே அப்பிடி இப்பகடின்தா வருந் தோழி ஆனா எக்காரணத்துக் கொண்டு ரெண்டு பேரு ஒற்றுமையா இரு ந்தா மட்டுந்தா நம்ம வந்து லைஃப் வந்து ஒரு ஒரே நேர்கோட்டு பாதைல போலா இப்ப எல்லா பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் வந்து எல்லா லவ் பண்றாங்க அப்புறோ பாத்தீங்கன்னா டைவஸ்க்கு போய் நிக்குறாங்க ஏ என்னாத்துக்குன்னு தெரா அப்போ லவ் பண்ற ப்ப என்ன தா பண்றாங்கங்கறது தெரில வந்து தோழி கேக்குதா உங்களுக்கு தோழி உங்களுக் கேக்கு ஹலோ
சிஸ்டர் கேக்குதா ஹாய் நா உ காது தெரியாம போய் நெட்ல ஆஃப் ஆயிருச்சு போல இருக்கு டச் ஆகி என்னடா பாக்குற நெட் ஆ ஃப் ஆகி கெடக்கு
செரிங்க தோழி செரிங்க தோழி அதா ஒருத்தருக்கொ ருத்தர் உட்டு குடுத்து போங்க அவ்ளோதா வந்து அது தா வாழ்க்கைங்கன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து
நம்ம சீக்கரோ மீட் பண்ணுவோன் நெனக்கிறே எனக்கு தெரிஞ்சு ஏனா ஆ நா லாஸ் உண்மையாவே நா வந் பைய ஃபோட்டா பாத்ததுமே நா நெனச்சுட்டே ம் தம்பி எங்க்யோ பாத்திருக்கோமோ அப்டின்டு ம் எங்க அம்மா வந்தா செல் எட்த்து பாக்குறே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு
சரி கண்டிப்பா கேளுங்க அம்மாட்ட வேணா கேளுங்க இந்த மாரி வி ஓ ப்பாரு
ஆ அம்மா நெறைய பேருட்ட பேசுவாங்க வி ஓ சாரு அப்பறோ போலீஸ்லா நெறைய பேசுவாங்க ஆ அதா அதுல மேபி நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க போலருக்கு
ஆ அப்டியா அப்டின்னா ஏ ஏ எ அவங் அவங்க பேரு வந்து எ வீட்டுக்காரவங்களோட அண்ண பேரு வந்து தங்கப்பாண்டியன்னு சொல்லுவாங்க ஆ தங்கபாண்டியன் அ மேக் சிமம் தெரிஞ்சிருக்கு ஏனா திருவாரூர்தா அவங்களு வந்து அதனால அவங்கள தெரிஞ்சிருக் கு எ மாமனார் பேரு பன்னீர் செல்வம்னு சொல்லுவாங்க ஆ ரெண்டு பேரு பேரு சொன்னீங்கனாலே கண்டிப்பா தெரிஞ்சுரு க்கு மாமனார் கூட இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு ஆனா எ வீட்டு அவெங் அண்ண வந்து ஒர்க்கிங்ல இருக்காங்
அதனால மு நாலு நெறைய பேரு வந்து இந்த பவித்த மணிலே டியூஷன் படிச்சே
அங்க பவித்திர மணிக்கம் எங்க
காடூர் பக்கத்துல இருக்க பவித்திர மணிக்கம் அங்க மாதா கோவில் இருக்குல்ல மாதா கோயிலுக்கும் அந்த பக்கட்டு வந்து நெறைய வீடு வரிசையா வீடுகள் இருக்கு
ஐயோ கடவுளே தோழி என்ன இவ்வளவு நெருங்கி வந்துட் டீங்க நாம்ப பாத்துருக்கோந்த நா அந்த மாதா கோயிலுக்கு ஏத்த மாரி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல தோழி
ஆமா
அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்னு இருக்கும்ல தோழி பாத்துருக்கீங்களா அந்த காம்ப்ளெக்ஸ்ல கீழ் வீட்ல குடி இருந்தோ தோழி
அங்க சந்தியாலா இருந்தாங்களே
சந்தியாவா
ஆ எ ஃப்ரெண்டா அவ அவளு அங்கதா இருந்தா இப்ப அந்த வீடு இல்ல வேற எதோ மெடிக்கல் இருக்குன்னு நெனைக்கிறே
ஆ மெடிக்கலா
இந்த பக்கொ சொல்றீங்ளா அந்த பக்கொ சொ
அந்த பக்கோ புள்ளியார் கோயில் இருக்குல்ல புள்ளியார் கோயிலுக்கு பக்கத் து வீடு ஐயர் வீடு அதுக்கு பக்கத்துத்துல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பாருங்க
அதுல சுபாக்காலா இருந்தாங்களே தெரியுமா சுபாக்கா ஆ சுபா பன்னி செல்வம் அவ அப்பா
து யார்னு தெர்லயே தோழி அப்டியா ஆ அ அந்த மேல் மாடில மே மாடில மேல் வீடா
நீங்க எங்க இருந்தீங்க எந் எந்த ஏர்ல இருந்தீங்க
ம் நாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடிதா இந்த பக்
நாலு வருஷத்துக்கு முன்னாடிதான அங்க அதுவரைக்கு வந்து அங்கதா இருந்தீங்களா நா வந்து டூ தௌசண் ஃபோர்ட்டின் வரைக்கு அங்க இருந்தோ
ஃபோர்ட்டினா ஆ அப்பனா இல்ல தோழி நாங்க ஃபோட்டிலதா எங்களுக்கு ஆக்சுவலா மேரேஜே எங்க கல்யாணமே ஃபோட்டின்தா வந்து
நா டூ தௌசண் ஃபோர்ட்டீன்ல இங்கே வந்தோ நாங்க இங்க கோட்ரஸுக்கு வந்தோ ங்க மாதா
பதினெட்டுலதா வந்தோ
ம் மாதாக்கோயிலுக்கு அந்த பக்கொ இருக்குப வீடுகள் அங்
அதாவது அங்க அந்த கிறிஸ்டின்லா ஒருத்தவங்க ரெண்டு மூணு பேரு தெரியு எனக்கு அஸ்வந்தி அ
ங்க ஒங்க வீட்டுக்கு
இந்த ரகு ஸ்டுடியோன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கீங்ளா
இப்ப எனக்கு மறந்துருச்சு நா சின்ன வயிசுல இருந்தது சகர்ல தல்ல. உங்குளுக்கு வந்து அந்த உங்க இருக்க ரோட்டுக்கு அந்த பக்கோ வந்து ரெண்டு தெருவு தள்ளி ரெண்டு பில்டிங் தள்ளி ஒரு ஆமா ஆமா விஜய மஹால்ருக்கு.
அ ஆமா.
அங்க இல்ல நீங்க காம்ப்ளக்ஸ் சொல்றீங்கல்ல நீங்க இருந்தீங்கல்ல அத க்கு ஆப்போசிட் ரோடு கிராஸ் பண்ணா அங்க ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டு க்கு பின்னாடி வீட்ல டியூஷன் வெச்சிந்தாங்க மாடில அங்கதா ‌நாங்க படிச்சோ ம் அதா அது காட்டூர்ல நறைய பேர் பிரெண்ட்ஸ்ல்லா நறைய பேர் அங்கதா அங்கிந்தா வருவாளுக மோஸ்ட்லி காட்டூர்லிந்து.
அப்படியா செரி
காட்டூர் சொன்னது ஒரு ஹேப்பி அந்த ஊருக்
செரிங்க தோழி செரிங்க தோழி நாங்க அங்கதா இருந்தோ வந்து த பவு த்துர மாணிக்கத்துலதா கல்யாணம் முடிஞ்சி என் மகன் பிறந்ததுக்குப்புறோ அந்த வீட்டுலதா வந்து மொதொ மொதொ வீடுன் தனி குடி த்தனோ வந்தது வந்து அங்கியே ஒரு அஞ்சு வருஷோ இந்துட்டோ அங்கியே இருந்துட் டு நாங்க காட்டூர்ல எடோ வாங்கி வீடு கட்டி குடி வந்து இப்ப இது வந்து இங்க வந்து இது வதா அஞ்சாவ்து வருஷோ நாலு வருஷோ முடிஞ்சி இது அஞ்சாவது வருஷோ. எ பையனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டடு படிக்கிறப்ப வந்து இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சோ. இப்போ வந்து சிக்ஸ்து வந்துட்டா அஞ்சு வர்ஷோ முடிஞ்சிருச்சி.
சேரி சேரி சந்தோஷோ.
அதனால ஒரு மாரி எனக்கு பௌத்திரம் அன்னிக்கும்னா ரொம்பொ விருப்போ. எனக்கு அங்க எடோ கெடைச்சிந்தா நா அங்கியே வீடு வாங்கி கட்டிருப்பே தோழி ஆ னா எடோ கெடைக்கல வந்து இப்பதா அ இப்பதா வெலை எல்லா மே மனை எல்லா பிரிவுல்லா வந்து வெல கூட விக்குது உங்குளுக்கு வந்து பாத்தீங்கனா உ இங்க வாங்கிட்டு வந்து இப்ப வந்தாச்சு தோழி இப்ப ஓரளவுக்கு இங்க வந்து செட்டா எங்குளுக்கு வந்து அ அ எனக் செட்டாயிட்ச்சி அ அதனால இப்ப ஓரளவுக்கு பரவால்லன் ஆய்டுச்சி என்ன இங்கிந்து போயிட்டு வர போக்குவரத்துதா கொஞ்சோ அதிகமா தெரியிது. மத்தபடி ஒன்ல ஒரு ஒருவ் வந்துதுனா நம்ம திருவாரூர் தானே போய் ஆகணு வந்து. அதனால அப்பிடி வந்துருச்சி ஆனா அது டெய்லி டவுனுக்குள்ளதான சுத்திட்ருக்கோ அதனால ஒன்னு பெருசா தெரில. ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி செரிங்க தோழி இன்ன விவாதோ இதோட போ ட்டு பாத்துப்போ அ அடுத்த நாள் பேசுவோ இப்ப இன்னிக்கி விட்டுருவோ நாளைக்கி கால் பண்ணுங்க தோழி.
ஆ செரிங் சிஸ்டர் ஆ ரொம்ப நன்றி நல்லா அழகா பேசுனீங்க.
ஆ சேரிம்மா செரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா ஆ ஓகேப்பா. அ நம்பர் பர்சனல் நம் பர் நீங்க அப்புறோ வாங்க லைனுக்கு ஆ செரி ஓகேப்பா.